ஹலோ
கேக்குதாங்க மேடம்
ஆ கேக்குது
ம் என்ன பண்றீங்க?
சும்மாதா தாத்தாக்கு கால் அமுத்தி விட்டுட்டு இருக்கேன்
ஓ சேரிங்க சேரிங்க
ம் சொல்லுங் இந்த வ இப்போ வந்து கடி ஜோக் தெரிமா
ஆ தெரியு
ஆ
கடி ஜோக்னா
எப்டின்னா சிரிப்பே வராது ஆனா அது ஜோக்கு
ஆனா காண்டாவு
ஆ அப்டிதா அதா அதா
ஓ செரிங்க செரிங்க நீங்க சொல்லுங்க நா ட்ரை பண்ற
அப்டியா சரி ஓகே ஆ ஃபஸ்ட் வந்து ஏ பி சி டி ஏ பி சி டி ல வந்து சொல்றே
ம்
ஏ க்கும் பி க்கு போரடிச்சா என்ன பண்ணு
சீ டி போட்டு பாக்கு
ஓகே
கரெக்ட் சரி ஆல்பஃப்பட் எல்லாமே வந்து டூர் போது
ஒகே
ம் ஒரு எடோ வந்தோன்னே ஒரு ஒரே ஒரு லட்ரு மட்டு குடு குடுன்னு ஓடிர்ச்சா ஏ
குடுகுடுன்னு ஓடிருச்சா
ஆமா ஒரு எடோ அவங்கல்லா ஒரு டூர் போறாங்க
ஒகெ
அப்போ வந்து ஏ ஏல இருந்து ஷெட்டு வர எல்லாரு போறாங்க ஒருத்தர் விடாம
ஒகே
ஒரு பஸ்ல போறாங்க
ம்
எடோ வந்தோன்னே ஒரே ஒரு லெட்ரு மட்டு எறங்கி குடு குடுன் ஓடுச்சா ஏ
தெரிலியே
ஏனா அது ஐ வேவா
அஷ்யோ அக்சப்டடு அக்சப்டடு காம்டவுன் காம்டவுன் என்ன நானே காம் பண்ணிக்கிறே நெக்ஸ்ட் இது ஃபுல்லா இசட் வரைக்கு வரு இப்ப இது ஸ்டாப் பண்ணக் கூடாது நா இசட் வரைக்கு உங்ககிட்ட கொஸ் கொஸ்டீன் கேப்ப ஒகெவா இப்ப ஏ க்கு பி க்கு கேட்டனா அப்றோ டி இ எஃப் மூணு பேர்க்கு செம்ம ஜொரமா
ஏ அப்றோ அவங்க ஜி ஹெச்சு க்கு போனாங்க
ஆ ஓகே
ம் அப்றோ
ஒரே ஒரு நிமிசோ மறந்துட்ட
ம்ம்
ம்
கடி ஜோக் நீங்களே மறந்துட்டீங்ளா
ஆம் ம் ஐ எல் ஓ பி இவுங்க மூணு தேரு
க்யூவா போனாங்க
கொஞ்சமாச்சு கொஸ்டின் கேக்கறது கொஸ்டின் சொல்றதுக்கு ஸ்பேஸ் குடுக்கணு
ம்ம் சேரிங்க எனக் இப்ப ம் ம் ஆர் எஸ்க்கு போறச்சா
சொல்லுங்க அதயு
டீ குடிக்கு
ஆ அப்றோ
அப்றோ தெர்லங்க
யூ வி டபள்யூ எக்ஸ் ஒய் இவுங்க எல்லாரு ட்ரிப்பு போறாங்ளா
ம் ட்ரிப்பு போய்ட்டு
ட்டுப்பு
ம்
இல௲ல இல்ல ஜூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இவுங்க அஞ்சு பேரு
ம்
ஆ யூசுஸ் இருக்கு செவுடு இவுங்க அஞ்சு இவுங்கக அஞ்சு பேரு ஆ இவுங்க எல்லாரு வர்றதுக் முன்னாடி ஸ்பீடா போய்டிட்டாங்ளா
ம்
இவுங்க எல்லாரு ஒரு ட்ரிப்புக்கு எல்லாரு ஏ பி சி டி ஏல இருந்து ஜட்டு வரைக்கு ஜட் ஆ இவுங்க எல்லாரு என்னா பண்ணிருக்காங்க ஆ பேய்ருக்காங்க அதுல வந்து யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இவுங்க மட் டு ஸ்பீடா போயிட்டாங்ளா எப்டி
டீ குச்சதுனால சீக்கிரமா போயிட்டாங்ளா
இல்ல தப்பு
ஏன்
ஜட்டுல போனாங்ளா ஜட்டுல
ஓ அப்டி சேர் செரிங்க செரிங்க செரிங்க
சிரிக்கணு கடிஜோக்னா சிரிக்கணு
சிரிப்பு ட்ரை பண்ற ஆனா சிரிப்புதா வர மாட்டிக்கிது
கஷ்டப்பட்டு சிரிகனு
செரி உங் மனசுக் கஷ்டப் படக்கூடாதுன்னு நா சிரிக்ற வாவ் சூப்பரா இன்ச்சிங்க
செரி ஓகே இன்னொண்ணு
நா கேக்குறே இப்போ
ஆ ம் சேர் ஓகே
ம் எல்லா இது இருக்குல்லங்க ஆரசப்பட்ல எல்லாமே அதுல எது ரொம்ப கூலா இருக்கு
எது ரொம்ப கூலா இருக்குமா
ஆமா
ம் எ பி சி யா
பில்லங்க
இ
இல்லங்க தெரிலியா
தெர்ல
நல்லா யோசிச்சீங்க சொல்லுங்க
யோ தெரலேயே
பீ ங்க ஏ சி க்கு நடுலக்குதுல
ஒ ஓ ப்பா ஏ ஏ க்கோ சீ க்கோ நடுவுல இருக்கிறதுனால
ஏ சி க்கு நடுல இருக்குலங்க
பி
ஆமாங்க ம்
இன்னொன்னு ஆப்போ சிட்டுக்கு ஆப்போசிட் வேட் வேட் என்ன
ஆப்போசிட் ஆப்போ ஸ்டாண்ட்
ஐய்யோ ஆ மூளை தா
கரெக்டா தப்பாங்க
கரக்ட்
செரி நா ஒன்னு கேக்குறே
ம்
ஒரு நாயி
ம்
அது எல் கே ஜி யு கே ஜி ஃப்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லா பச்சச்சு காலேஜ் இதுல போயிட்டு ஒரு கோசு பச்சிச்சு அதுக்கு ஒரு பட் டோ தராங்க என்னாப் பட்டோ தருவாங்க
ம் பெடிக்கிறியா கரட்டா
கரெக்ட் எப்
ஏய் கரட்டு மெரட்டு மெரட்டு
ம் ம் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க வேற மாரிதாங்க போங்க நீங்க
ஆ செரி
ம் நீங்க கேளுங்க
அ ஒரு காடு ஒரு காட்டுல ஒருத்தரு கார் ஓட்டுன்னு போறாரு
ம் ம்
பீடா போயிட்டு ஒரு மரத்துல இடிச்சுக்கினாரு
ம்
இடிச்சிட்டு காரோட லைட் ஆஃப் ஆவுதா அனையிதா ஆஃப் ஆவுதா அனையிதா ஏ
இது மரத்துல இச்சாறுல அதாலையா
இல்ல தப்பு
ஏ
கொஸ்ட்டின நல்லா ரிவைன்ட் பண்ணி பாருங்க
ஒருத்தரு கார் ஒட்டின்னு போனாரு
ம்
திருப்பி சொல்லுங்க
ஒருத்தரு வந்து கா நடு காட்டுல இருட்டுல போறாரு
ம்
அவரு போயி தெரியாம மரத்துல இடிச்சுட்டாரு அந்த காரோட லைட்டு் ஆஃப் ஆகுது அனையுது ஆஃப் ஆகுது அனையுது அது ஏ
தெர்லயே
அது எப்டி ஆஃப் ஆவுறது அனையிறது ஒண்ணுதானே ஆஃப்ல தானே இருக்கு
ஐய்யோ ஆப் ஆவுறத ஆன் ஆவறதுன்னு நெனச் ச்ச ஆனாவுது அணையுது ஆனாவுது அணையுதுன்னு
ஆஃப் ஆவுது அனையிது ஆஃப் ஆவுவது அனையிது
ஓ
எப்டி பிளாஸ்ட்டா
பிளாஸ்டுங்க நீங்க நீங்க ஏங்க இப்டி பண்றீங்க
ஆ அவ்ளோதா அவ்ளோ பெரிய மூள இதுல ஜெயிச்சாச்சு சிம்பிள் கொஸ்டின் மட்டிக்கின
ஆ செரி நா கேக்குறே
ஓகே
இங்க வந் து ஆ ஆல்ஃபபெட் எல்லாமே ஒரு டூருக்கு போது
ஓகே
எல்லா லெட்டரு நடந்து வந்துச்சா
ம்
ஒரு லெட்டர் மட்டு மெதந்துனு நீந்தினு வந்துச்சா
அதுக்கு முன்னாடி ஆ எஸ்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆறு இருந்துதா
உ
கரெக்ட்டா
ங்க
ஓகே
நீங்க சொல்லுங்க இப்போ
ம் நெக்ஸ்ட்டு வந்து
ப
ம் ப இது பழமொழி பழமொழி இல்ல
நீங்க இதுவே இதுவே இதுவே சொல்லுங்க இந்த மாரியே ஒன்னு கேளுங்க
அய்யியோ இப்பன் பாத்து எதுமே தோணவே மாட்டுது வேற
சேரிங்க நா அப்றமா பேசுறே பாய்
ஆ ஓகே பாய்